ஹலோ சொல்லுங்க
ஹலோ சொல்லுங்க பிரதர் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
ரொம்ப நல்லா இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ
இப்ப வேலை
வேலைக்கு போறீங்களா என்ன அவரு பண்றீங்க பிரதர்
சேப்டி ஷூ சேல்ஸ்மேன்
சேப்டி ஷூனா எனக் புரில பிரதர்
சேப்டிக் ஷூத்து சேஃப்டி சூனா ந ஆ ஓர்க் ஆபிஸுங்கனா போட்டுன்னு போவாங்களே
ஆபிஸுக்கு போட்டு போது பார்மல் ஷூ பிரதர் ஆபிஸ் இந்த நார்மலா போ பார்மலா போட்டு போவோம் அந்த சேப்டி ஷூனா நீங்க எப்டி சொல்றீங்க
சேப்டி ஷூ அது வந்து சேப்டியா இருக்கும்
இந்த மெட்ரோலாம் ஒர்க் பண்றாங்களே அங்க போற ஷூ மாரி இருக்குமோ
ஆமா ஆமா
செரி பிரதர் செரி பிரதர் சாப்டீங்களா
பிரதர் நீங்க
என்ன சாப்டீங்க நான் இன்னும் சாப்டல பிரதர் இப்பதான் எந்து இருக்கேன் என்ன சாப் டீங்க தோசை அப்புறம் வெரும் தோசை மட்டும்தான் சாப்ட் ங்லாஸ்
அல்லாரிக்குது
என்ன சாப்டீங்க தோச கூட
சட்னி தான் ஆமா ப்ரோ வேலைக்கு டைம் ஆகுதுல
ஆஹ வேலைக்கு டைம் ஆகுனா நீங்க சோக்கு போயிருக்கலாமே ஏன் அவைலபில மெசேஜ் பண்ணிக்க பிரதர்
சும்மாதான் பிரதர்
ஓகே ஓகே ஓகே கால் வேஸ்ட் பண்ணக் கூடாது அதுல இப்ப உங்களுக்கோ வேஸ்ட் ஆயிடு எனக்கு வேஸ்ட் ஆயிடு இல்லியா பத்து நிமிஷ பேசுறோ கண்டிப்பா
பேசுங்க பேசங்க இன்னு தா பேசிவிங்க மோக்க போடலாம்
உஹம் செரி என்ன இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல எங்கேய வெளியே போனீங்க பிரதர் என்ன பிரதர் இப்டி சொல்றீங்க எங்கியே போலன்ட்டு எங்கியுமே போலியா நல்லா யோசிச்சு பாருங்க இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல எங்கியுமே போலியா
போல போல போல
ஃபேமிலி கூட எங்கயும் போலியா
ஃபேமிலி கூட போனேனே
அதுதா சொல்லுங்க பிரதர் சம்மர் ஹலிடேஸ்ல ஃபேமிலி கூட போனதா கேக்குறோ எங்க போனீங்க இன்னா பண்ணீங்க
ரிஷாட்க்கு போனோ
ஓ ரிஷாட்னா எப்டி பிரதர் எத்தன பேர் போனீங்க என்ன பண்ணீங்க என்னன்ன ஜாலியிந்தது
உம்
பிரதர் கால் வேஸ்டு ஆயிடு பிரதர் இந்த மாரிலாம் பேசி இனிக்கு நா ஒ கம கம சத்தமா இருக்கு பிரதர் என்ன பிரதர் சி இருக்கீங்க சீக்கமா
இல்ல பிரதர் வேலைக்கு டைம் ஆகுதுல நா மாரி
ஓகே ஓகே ஓகே
உ
எத்தன மணிலந்து எத்தன மணி வ
பத்துட்டு ஆறு
அதுகப்பறோ ஃப்ரீ ஆயிடுவீங்க
ம்
அப்போ நீங்க எங்க ஈவினிங்லந்தா ஃப்ரீயா ஆகும் போது பேச
ஆஹ்
வேர எங்க போனீங்க ரெசார்ட் மட்டுதா போனீங்ளா வேர எங்யாது போனீங்களா
வெரெங்கியோ போல பிரதர்
உஹம் ஓகே ரெசாட்ல ஏதாவது மறக்க முடியாத சம்பவ நந்துதா உங் அதச்ச ஏதா பண்ணி ரெசாட் இந்த மாரி ஏதாது பிரச்சன ஃப்ரெண்ட்ஸ் யாரு ஏதா பண்ணாங்கலா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எதொ எதா ப்ராப்ளம் ஆயிடுச்சு இத ஒடச்டாங்க அத ஒடச்டாங்க எதாது ப்ராப்ளம் வந்துதா
ஆஹ் எது
ஆஹ அத பத்தி சொல்லுங்க பா
ஓகே மெண்டல் வருது கா
என்ன பண்ணாது
பாத்ரூமு பாத்ரூம் இது இருக்குல அது ஒடச்டார் போல அப்பறம் என்ன ஆய்ச்சு எக்ஸ்டா காசு குடுக்கணும்னாங்க
எவ்ளோ பே பண்ணீங்க
ஆயிரபா ஆமா
செரி உங்க ஒர்க்க பத்தி சொல்லுங்க என்ன ஒர்க் போயிட்டு என்ன பண்ணுவீங்க ஃபஸ்ட்
பஸ்டு போனது என்ன வேலனா
உம்
வண்டில போனும் வண்டில லோடு ஏத்திட்டு
ஓ லோடு ஏத்திட்டு வண்டில போனும்னு சொல்லுங்க பிரதர் வண்டியில போனா நீங்க காலி வண்டி போம் இல்ல நீங்க கூட வண்டி ஓட்டி போவீங்க லோடு எடுத் திட்டு போவேன் இந்த மாரி பிராடெக்ட்ஸ் எடுத்துட்டு போவேன் அதுதான் பிரதர் வண்டில போனோம்னீங்கள அது கேட்டேன்
உம் உம் உம் ம் போயிட்டு எல்லா கம்பெனிலயும் கொடுக்கணும் ஷூலாம்
பண்ணணுமோ
உம்
க்கம் போ
நீங்க நீ என்ன வேல செய்றீங்க
நான் கேப் ட்ரைவர் பிரதர்
ஆஹ
கேப் கேபு கேப் டைவர் ஆட்டோ டைவர் கேபு இல்ல பிரதர் கேப் ஆட்டோ டிரைவர்
செரி செரி பிரதர்
கால்ல ஓட்னா நைட்டுக்கு போட்டுப்பேன் இன்னும் லேட் டாகும் பிரதர் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு நான் பத்து பதினோரு மணி கிளம்புவே பிரதர்
ஏ கால்லயே போனதான் என்ன
இல்ல பிரதர் நேத்து நைட்டு லேட்டா வந்தன் பிரதர் அதனால கால ஏந்திரிக்க முடியல பிரதர்
உஹம் உஹ
லேட்டா வந்ததுனா சீக்கிரம் வந்த சீக்கிரம கெளம்பி மாதிரிதான் உங்களுக்குதான் சீக்கிரமாடி பத்து டோிக் நீங்க ஜாலியா வீட்ல வந்து சா
நான் எங்க வீட்டுல இருக்க போறேன் நானே இது ஒட்டுவேன் ரேப்பிட்டோப ஆஹ
ரேப்பிடா ஓட்டுீங்களா ஒரு நாளைக்கு ஏதா எவ்வளவு லேர்ன் பண்றீங்க பார்ட டைமா ஓட்டி ஐநூறு ரூபா ஒடடிங்களா பெட்ரோல் தான் போயா இல்ல பெட்ரோல் போட்டா
பெட்ரோல்ல்லாம் போட்டு ஐநூறு ரூபாய் நிக்குது
பரவாயில்லை இப்ப வேப்பில ஓட்டனா இந்த ஆட்டோ வாங்கனா பிடிப்பாங்க அத பிடிக்க மாட்டாங்களா உங்கள
அதெல்லாம் இல்லலை போத்த எல்லாம் மோக்கியா ஓட்டனு
பார்த்து ஓட்டுங்க புிடிச்ச கிடிச்சுிட்ட போதாங்க
அதான் போட்டு ஓட்டுறல கட்டப் போட்டு பவுட்டுறதான் ஓட்டு வேணுவேன்
செரி செரிப்பத-செரிப்பத பார்த்து ஓட்டுங்க அத என்ன டிஷ் உங்க வீ ட்ல இன்னிக்கு ஸ்பெஷலா செய்வாங்க இன்னா டிஷ்ஷு உங்களுக்கு பிடிக்கோ
எனக்கு என்ன பிரியாணி இன்னா பிரதர் பிடிக்கு
பிரியாணி ரிஸ் வாங்க பாப்போ ரெசிபி சொல்லுங்க எப்டி செய்வோ பிரியாணி எனக்கு செய்ய
எனக்கு மட்டு செய்ய தெரியுமா வீட்டாளுங்க செய்யறாங்க சாப்பிற்ர நம்ம ஹோட்டல்ல அதிகமா சாப்பிடுவ நானு ஆமா பீப் பிரியாணி அந்த மாரி
செரி பிரதர்
உம்
ஓகே-ஓகே-ஓகே வேற எங்கேயு போல இந்த வாட்டி ஏதோ கொஞ்ச ஸ்டார்ட் மட்டு போயிட்டு வந்ட்டீங்க ஹ பிரதர் பேசுங்க எதுவுமே பேச மாட்டீரீங்களே நானா பேசிட்டு இருக்கே இப்பெல்லா அந்த காசு வா-வா-வா
விளையாட்டு இல்ல சிரிப்புதா வரு து
ஜாலியா சிரிச்சீனே இருங்க ஆடினே இருப்பே அப்டி சிரிச்சீனே இருப்ப சிரிங்க வேற என்ன ஸ்பெஷல் வேற ஏதாவது உங்க பெமிலில இன்ட்ரெஸ்டா எதாவது நடந்திருக்கும்ல இந்த மாரி ஒரு-ஒரு நந்ததுபா இந்த மாரி பிரச்சனையோ ஏதோ நந்ததுப்பா அது அந்த வாழ்க்கையில மறக்கவே முடியாதுங்க இப்ப நெனைச்சாலு சிரிப்பு கோவம்மா வருது அந்த மாரி ஏதாவது இருக்கா
அந்த மாரில்லா எதும இல்ல தல்ல ஜாலியா இருக்க தல அது
அதுதா ஏதாவது ஒரு சம்பவ நடந்துருக்குலா அதா பிரதர் ஏதாவது ஒண்ணு நடந்துரு குல்ல அத பத்தி சொல்லுங்கன்றே
ம்
சொல்லுங்க பிர தர்
ஹலோ
ஹலோ கேக்குதா
ஹலோ கேக்குதா
கேக்குதுங்க-கேக்குதுங்க சொல்லுங்க
எந்த மாரில்லா பேஸ்னா வேலைக்காவது பிரதர்
ஆஹ் ஆஹ்
பேக்ரவுண்டும் நாய்ஸு நீங்களும் பேச மாட்டீங்கள ப்ரதர்
பேக்ரவுண்ட் தான் அந்த மாதிரி இடிசுபமோ
ஓ போஃம்லி வேற எங்கேயும் வெளியே போனது இல்லன்னு சொல்லிட்டீங்களா பிரெஞ்சு கூட ஆது
பிரஞ்சேட பஸ் அப்பா போனு இப்பெல்லாம் போறேது இல்லது
எங்க போயிருக்கீங்க உங்க பிரண்ட்ஸ் கூட போயிட்டு ஏதாவது ஒரு மறக்க முடியாத சம்பாவத்த சொல்லுவங்க பாப்போம் பாண்டிச்சேரி போனீங்களா பாண்டிச்சேரி
என்ன பண்ணுவணா ஜல்லி இருக்கு மத்த ஜல்யா இல்ல
பாண்டிச்சே இப்ப போய்ட்டு என்ன பண்ணு எங்களுக்கு தெரியாதீங்கள தெரியாதா எத்தன பேர் போனீங்க
நாங்க ஆறு போர்
பைக்ல போனீங்களா பஸ்ல போனீங்களா.. !
பஸ் பஸ்
பஸ்ல பண்ணிக்கலாம் ஏன் பைக் பைக் இல்லையா உங்க கிட்ட எல்லாம் பைக்ல போனாதா எங்க ஒயிபா இருக்கும்
இல்ல இல்ல பஸ்ல போயிட்டு வந்த பஸ்லதான் நல்லா
உம் எத்தனை மணி கிளம்பறிங்க காலல இங்க இருந்து
காலல எங்க மதியானம் போல கிளம்பனும்
ஓகே போயட்டு
போயிட்டு ஒரு மூணு அஞ்சு மணி எல்லாம் ரீச் ஆயிட்டம் ஒரு பன்னெடு மணிிக்கிழமைய
ருமு எடுத்தீங்களா
ஆ தன தந்து அத
பண்ணாங்க ருமுங்க்கு
ரூமுக்கு வந்து அப்போ அதுஎன்து நம்ம லீவ் டைம்ல போனதுனால தங்கசைச்சு
எவ்வளவு அதான்து எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க
நான் ஒருர ரெண்டஞ்சிபிது
எத்தனை பேதுக்கு ஒரே ருமாதமா எடுத்து ல
ஆமமா ஆமாாம்
ஓகே ரெண்டாயிரத்த ஐநூா சார்ஜ் பண்ணிருக்கீங்க ஓகே வேற என்ன பண்ணீங்க போன ஒனே அங்க என்ன ஸ்பெஷல் ஆகுமோ சாப்பிட்டீங்களா ட்ரை பண்ணீங்களா சுத்தி பாத்தீங்களா
ஆஹ் பஃஸ்ட்டு பீச்சு போனோம்
ஓக்கே
பிசி பே சுத்தி பாத்துட்டு சில கடைகள்லாம் லிச்சாங்க வெட்டியா போனும் ரூம்க்கு
ஏய்யா எத்தன நாள் அங்க எத்த நாள் நின்னிங்க தங்கனீங்க எங்காட ஸ்டே பண்ணீங்க
ஒரே ஒரு நாள் தான் ஃப்ரோ
மறுநாள் கால்ல கிளம்பிட்டீங்களா
மறுநாள் சாயங்கலம் கிளமிட்டோம் அவள்தான்
அவ்ளதானா என்ன ப்ளேரே ரெண்டு நாள் டூர் தானா பாண்டிசேரிலாம் போனீங்கன்னா ஒரு ஒரு வாரம் இந்தவாரம் இல்ல ஒரு மூணு நாளாவது இருக்கணும் இல்ல
பட்ஜெட்லாம் இல்லை பிரதர் யார்கிட் யும் அதால போயிட்டோம்
நீங்க ஃப்ஸ்ட் பிளான் பண்ணி போயிருக்கணும் சரி பிரதர் உ நம்மக்கிட்ட நேரம் காலாவகாசம் ரொம்ப கம்மியா இருக்கு உங்ககிட்ட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம் மீண்டும் ஒரு வாட்டி நம்ம பேசு தோம் நன்றி வணக்கம்
ஓகே ஓகே ஏ